ஒரே நம்பர்ட்ட எத்தனை வேன் ஃபை டைம்ஸ் பேசிக்கலாமா
ஆமா அஞ்சு கால் பேஸ்லா
உம் உம் ஆ ஆ
அஞ்சு கால் பேசிக்கலா
ஓகே ஓகே ஓகே ஓகே
இப்ப நீங்க வந்து காலரா இப்ப அஞ்சு கால் பேசலா காலியா வேண்ணா எவ்வளவு வேணா பேசிக்கலா யார் வேணா உங்களுக்கால் பண்ணலா செர்ண்ணா
ம் இப்ப நா காலரா ஃபைவ் கால் பேசலா
ஆமா காலரா ஃபைவ் கால் இல்ல உங்களுக்கு வந்து அந்த டாஸ்க்ன்னு ஒண்ணு மேல வரு உங்களுக்கு
ஆமா அதுல வந்து இப்ப நா வந்து பேசறது இப்போ உங்க மூணாவது நாள் ஃபைவ் த்ரீ டிவைடைட் பை ஃபைவ்ன்னு வந்துருக்கு அப்ப நா மூணாவது பேர் உங்கிட்ட பேஸ்
அ ஆமா அந்த மாரிதா அப்ப அஞ்சுனு போது உங்கள திருப்பிட்டு திருப்பி டாஸ்க் வந்து உங்களுக்கு திருப்பி பத்தாகு அப்டே
ம் ம்
அது நீ பொறுமையா கூட பண்ணிக்கலா ஒரே நாள்ல பண்ணலா கெடையாது
ம் இல்ல நம்ம ஃப்ரீ டைம்ல இருக்கு போதுதான பண்ண முடியு
ஆமா ஆமா அததா சொல்றே நீங்க பேசிக்கலா
ஓகே ஓகே ஓகே
நீங்க அருப்புக்கோட்டனா அப்டி என்ன சொல்றது உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல்லு அருப்புக்கோட்டையில
அருப்புக்கோட்டையில ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கு நெறைய இருக்கு
இது நம்ம சீவலு அந்த மாரி சொல்றீங்களா
சீவல் சேவு
சேவு ஆமா
ஆ கல்லமிட்டாய் ஆ குக்காம்மிட்டாய்
அந்த ஓல ஓலையில வெச்சு குடுப்பாங்கள அத தான
அது வந்து ஜீர்ணி ஜீர்ணீ இதுதா ஃபஸ்ட்ட ஃபேமஸு சேவு சிவகாசி சிவல் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல அ ஆ அந்த ம அதெல்லா நல்ல ஃபேமஸ்ஸு
ம்
புரட்டாவு நல்ல ஃபேமஸ்
ம் நீங்க பிறந்து வளந்ததெல்லா அருப்புகோட்டதானா
இல்ல இல்ல இல்ல இல்ல எனக்கு நா பெறந்து வளர்ந்ததெல்லா திருமங்கலம் மதுரை பக்கத்தில்
திருமங்கலம் ஓகே இப்போ நீங்க கல்யாணோ போய் இங்க மாமியார் வீட்டுக்கு இங்க போயிருக்கீங்க
யெஸ்
ஓகே டன் ஆமா அது அங்க வந்து உங்களுக்கு பக்கந்தா நெனைக்கிறேல
பக்க எனக்கு ஒ ஒன்னே ஒன்னேகம் ஒன்றரை மணி நேரோ டிராவல் இங்க இருந்து அம்மா வீட்டுக்கு எனக்கு
பரவால்ல ஓகே ஓன்றரை மணிநேரோ நெனச்சா போய்டுவிங்க
ஆ நெனைச்சா போயிருவோ ம்
அப்புறோ எ ஒய்ஃபுதா சிவகாசி
சிவகாசி ஓ
ஆமா இ எ ஒய்ஃபு எப்டினா எனக்கு எங்க அம்மாவோட கூட பிறந்த அக்கா இருக்காங்கல்ல பெரிமா பெரிமா பொண்ணோட பேத்தி
ம் ம்
அதா எனக் அக் அரேஞ்ச் மேரேஜு
ஆ ஓகே கே
அவங்களோட பேத்தி ஏமா எனக் அக்கா அக்கா பொண்ணு
அக்கா பொண்ணு அதா ரிலேட்டிவ்னால கேட்டே லவ் மேரேஜானு வேற ஒன்னு இல்ல
அரேஞ்ச் மேரேஜேதா
ஓகே
போது எப்டியோ வாழ்க்க அப்டி இப்டின்ட்டு எதோ என்னா சொல்றது யா எனக் தெரிஞ்சி என்னா சொல்றது இந்த லோனுகுல்லா எடி கேகூட லோன்ல்லா மாட்டிக்கிட்டா ரொம்ப தலவலி நீங் எதா லோன் மேல வாங் வச்சிர்க்கீங்ளா
ஆஹா லோன் எதுவு இல்லப்பா
பரவால்ல தப்ச்சிங்க குடுத்து வச்ச வாழ்க்க உங்ளுக்
ஐ மீனி என்னோட நேம்ல லோன் கெடையாது
உ வீட்டுக்கார் நேம்ல இருக்கா
ஆ வீட்டுக்காரோட நேம்ல அவர் போர்ஸ்னல்லா அவர் வாங்கி வச்சிர்க்கார் நம்ம அத வந்து தலையீட்றது கெடையாது
ஓகே ஓகே அவர் பர்சனல்னா இப்ப அவ்ரு எப்டி நீ ரெண்டு டூ ஒண்ணு தான இன்னாரு அவ்ரு பர்ஸ்னல் தா இப்ப நானு என் ஒய்ஃபு இருக்கு ப்ப நா லோன வச்சினா என் வைஃப் கிட்ட தா ஏதாவ் இது சொல்லுவே ஷேர் பண்ணுவே கெட்ட முடியானுவே ஏதாவது பண்ணி குடுண்ணுவே அது எங்யாவ்து அரேஞ்ச் பண்ணு அந்த மாரி ப்டி கேக்குற
ம் அப்டி எதுவு எனங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க அனால் நாங்க வந்து நாங்க ரொம்ப பெருசா பேசிக்க மாட்டே அனால நா அத பத்தி கண்டுக்க மாட்டே
யா அப்டி
தோணல
இந்த இது லோன் மேட்டர்லா பேஸ்வே மாட்டீங்க மத்தபடி காஸா மேட்டர்லா
ஆ ஆ ஃபினான்சியல் சப்போட் பட்டி நா எதுமே கேட்டுக்க மாட்
அவ்ரோட ப்ரைவசி ஏதோ ஒன்னு பண்ட்டு போங்க அவ்ளதா
ஆ என்னமோ பண்ட்டு போங்க ஓகே
ம்ம்
நம்ப கேக்கும் போது கைல காசுன்னு இல்லாம இந்தம்மா வச்சுக்கோமான் குடுத்தா சரித்தா
நவ்ளதா நீங்க எப்டி ஒயா செலவு பண்றா இல்ல பஜ்ஜெட் ஆவா இல்ல இருக்குற்த வச்சி என்னா பண்ண முடியுமோ அந்த மாரியா
எனக் இருக்றது போதும்பா
அவ்ளதா பரவால்ல
அவ்ளதா ம் இருக்கற்து போது இல்லேனாலும் செவனைனாட்டு இருந்துருவே நாவாட்டு
நல்லாருக்கு நீங்க பேசுறுது ஊர் ஸ்டைல்
ஹா ஹா ஹா ஓ உங்ளுக் சென்னைக்கு வந்ததுன்னா இந்த சவ்த் த்துக்கோ கொஞ்சோ நறையா லாங்குவேஜ டிஃபன்ஸ் இருக்கலாம் ஆமா நீங்க கேக்கும்போது டிப்ரண்டா இருக்கு நா பேசும்போது
அதுதான் நாயாய் நாராய் அப்டே யோஸ்ச்சிட்ருக்கே நீ பேசுற்து என்னடா இது வேற ஒர் மாலேச்சுன்லர் நல்லாதாருக்கு ஆனா கேக்குறுதுக்
ஹா ஹா
ஒரு மாரி இழுத்து இழுத்து அப்டியே செவனே அப்டி அவனே இவனே அப்டிலா
ஏய் உங்க உய்ஃபு சிவகாசி தானே அப்றோ அவ்ங்களுக்கு தேவ் இந்த மால்லேஷன் ருக்குமே கட்டாயோ
அது வந்து எங்களோட இது வந்து அது பேசு இந்த புல்லன் வாங்கல்ல ஏ புல்ல வா புல்ல
ஆ ஆமா இங்கிட்ட அருப்புக்கோட்ட சைட் ஆமா எனக்கு இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல என் கொழுந்தனே என்னை வா புள்ள போ புள்ளந்தா கூப்ட்டான்
ம் அந்த மாரி தா
எனக்கே ஒரு மாரியா இருச்சு என்னடா அந்த பையே இப்டி நம்ள கூப்புட்றா அப்டினு மாருந்ச்சு அப்ரோ இப்ப எனக்கு அதுவே கொஞ்சோ பழகிருச்சு
திடீர்னு ஒர்த்த கேட்கம்போது எல்லா சில பேர் நானு எங்கயா போய் பேசும்போது அந்த வீட யாரயாவது லேடீஸ்ஸ கூப்பிடும் போது ஏ பிள்ள அப்டின்றல்ல எது புள்ளையா அப்டின்றாங்க இது இது எங்க ஊர் பாச இது இப்டியே வந்துருச்சு எனக்கு என்ன பண்றது தப்பான வார்த்தையல்லா கெடயாது ம்
கொஞ்சோ எதோ உரிமையா கேக்குற மாரி அது வந்து நமக்கு
ம் ஆமா
நமக்கு தெரிஞ்சவுங்க கொஞ்சோ உரிமையா கேட்டுக்கிறது அப்டின்பாங்க
ம்
எனக்குமே மொத திருமங்கலத்துக்கு அருப்புக்கோட்டைக்கு நெறைய டிஃப்ரன்ஸ் இருந்துச்சு
ம் ம்
அப்பரோ இப்பதா ஓகே
மதுரையில வந்து ஏழ வாழன்னு வாய்ங்களா
ஆ ஏள்ள வாள்ள போல
ஆ அந்த மாரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு
படிச்சது எல்லாமே மதுர தா
ஓ அப்டியா
ஆ எனக்கு திருமங்கல் டு மதுரை வந்து ஃபாட்டி ஃபை மினிட்ஸ் தா அப்டின்றப் ப்ப நா படிச்சது எல்லாமே கா ஸ்கூல் மட்டு தா திருமங்கலம் காலேஜ் பண்ணது எல்லாமே மதுரை தா எஸ் என் காலேஜு பி கே என் காலேஜு
ஓகே
அதனால எனக்கு மதுர ஸ்லாங் ரொம்ப புடிக்கு மதுரையில ஃபுட்டெல்லா ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிக்கு
மதுரையில மதுரைல அப்டி என்னா ஸ்பெஷலு ஜிகர்தண்டா தா ஸ்பெஷலுன்வாங்க
ஆ ஜிகருதண்டா ஏ ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொன்னு இருக்கு
நா அந்த மீனாட்சிம்மன் கோயிலுக்கு வரும்போது ஒரு தடவ வந்த போது அந்த கோயில் ஆப்போசிட்ல ஒரு மெயின் ரோட்ல அ ரைட் சைட்ல ஒரு ஜிகிர்தண்டா கட அங்கதா ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அங்க சாப்ட்டோ
அ அது அங்க விட வந்து வெளக்கு தூணு அந்த க நாலு கார்னர் கிட்ட ஒரு கட இருக்கு அங்க ஜிகர்தண்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கு அதே மாரி தெற்குவாசலனா அந்த பூரில கிரீன் கலர் பூரின்னு சொல்லி குடுப்பாங்க
பூரிலயா
பூரி வந்து கிரீன் கலர்ல இருக்கு அது வந்து இந்த கீர முள் என்னம் எதோ ஒரு சம்திங் ஒரு கீரப்பா
ம்
அ யாரு சேட்டைங்க சொல்லுவாங்களா அவுங்க போடுவாங்க நார்த் இந்தியன்ஸ்
அதா மார்வாடிஸ் இந்திக்காரவுங்க
ஆ மார்வாடிஸ் அவுங்க பண்றது அதுக்கு மேல ச ட்னி சாம்பார் எல்லா தரமாட்டாங்க எதோ ஒரு பொடி மாறிதா ஒன்னு தூவி குடுப்பாங்க செம்ம டேஸ்ட் ச்சாருக்கு தெற்கு வாசல் சைட் போனீங்ன்னா
ம்
மீனாட்சிங்கள் சுத்தி பாக்க சுத்திக்கிட்டே இருக்கலா அங்கெல்லா போனா
ம் ஹும் நா ஒரே ஒருதரோ வந்துருக்கே அந்த கோயிலுக்குள்ள போயிருக்க அவ்ளதா
ம் இப்பதா கோயில் குள்ள ரொம்ப அலோ பண்ண மாட்டறாங்க முந்திலா அடிக்கடி போயிட்டு வர்ற மார இருந்துச்சு
ம் ஏ அப்டி உட மாட்றாங்க
எல்லாமே கோவில்னா ஒரு பிசினஸ் ரிலேடட் ஆனதுக்கப்றோ
ஆமா இப்ப எல்லாமே என்ன பண்றா அத வெச்சி சாம்பாதிக்க ஆரம்முச்டாய்ங்க
ஆ அதனால முந்திலா நாங்கலா நா ன் காலேஜ் படிக்கு போதே நெனச்ச நேர மீனாச்சியம்மன் கோயில்குள்ள போயிருக்கே சாமி பாத்துருப் போ அந்த தெப்பத்தத்துல உக்காந்துருப்போ போட்டோஸ் எடுத்திருப்போ எல்லாமே பண்ணோ ஆனா இப்பெல்லா மீனாட்சி போய் சுத்தி அந்த வெறண்டா மட்டுமே போயிட்டு வந்தா மட் டு போது உள்ளல்லா போணுன் அவசியமே இல்லாத மாரியாச்சு எங்களுக்கே
ம்
போர் அடிச்சிருச்சு இல்ல எங்க போனாலு ஃபோ ஆ ஃபோன் கொண்டு போக் கூடாதுன்றாங்க அங்க ஒரு அ ஒரு ஆ ஒருத்தவங்க வந்து ஒரு தெப்பத்துட்டு வந்து ஒரு ஃபை மினிட்ஸ் மேல உக்கார கூடாதா
ம் ம் ஒடனே கெளம்பிர்னு போல
ஆ ஒடனே கெளம்பிர்ணு அப்டி
கோயிலுக்கு போறதே நம்ம எதுக்கு ஒரு மாரி ஒரு ரிலாக்ஸ் ஸா மன நிம்மதிகாக போய் உக்கார தா கோவில்லு ஒரு ஒன் அவர் ஆவு ஒன்ற அவர் எதோ உக்காந்துட்டு எதோ இருக்கற நம்ம கொறைய நறைய சொல்லி பொழம்பிட்டு அவுங்க பாட்டுக் அதுக்கப்றோ மனசு இதான பெறகு வருவாங்க இப்ப அது கூட அஞ்சி நிமிஷோ பத்து நிமிஷோ போட்ருக்காய்ங்க
ம் அதனால எனக்கு அது உடன்பாடே இல்லாம போயிருச்சு முந்திலா சொல்ல போனா கோயிலுக் உள்ள போயி அந்த மீனாட்சி அம்மனுக்கத சுத்தி வந்து பின்னாடி வந்து நம்ம எவ்வள நேர வேணாலு உக்காந்து தியானம் பண்ட்டு கூட வர்லா இப்ப சாமி ஆ ஆ இப்பல்லா சாமி பாக் கறதே அபூர்வமாருக்கு ரெண்டு செகண்ட் தா சாமியவே
அதா அதா அந்த திருப்பதி திருப்பதி லுக்ல பண்றாங்க புடிச்சி வளிச்சி போடுவாய்ங்கல போடா போங்கடா போங்கடானு போங்கடான்னு
ஆ அப்டே ஆ நகரு நகரு நகர்ங்கறாங்க நமக்குல்லா சாமிய வந்து அவ்ள தூரோ உத்து உத்து பாத்து ரசிச்ச போனாங்கல்ல அப்டின்ற இருக்கும் போது விருப்பம் இல்லாம போய்ச்சு இப்பல்லா எனக் போக
அதா கடசியில சாமியு அப்டி ஆக்கிடாய்ங்க பிசினஸ் மாரி ஆக்கிடாய்ங்
எல்லா எடமு அப்டிதா திருச்செந்தூரு அப்டிதா
பணங் குடுத்தா உள்ள போய் நின்னு பத்து நிம்ஷமோ காலவர் கூட நிக்கலா ரெண்டாயிரோ மூவாயிரோ குடுத்தா பண இல்லாதனால சாமிய பாக்க முடியாது
இந்த திருச்செந்தூரு அப்டிதா திருச்செந்தூர்லா நெனைச்ச நேரம் போய் சாமி பாத்த இதெல்லா உண்டு
ம்
யம்மா அது பயங்கர திருப்பதியோட மோசமாட்டி ஆயி போச்சு
ம்
அடச்சி போட்டு எதோ அது நல்லாவே இல்ல எங்கள எனக்குல்லா அதெல்லா இப்போ கொஞ்சங் கூட புடிக்காத மாரி ஆயிர்ச்சு ரொம்ப அதா சொல்றது ஃப்ரீயா பாத்து கோவில்க்கு போனா ரிலாக்ஸா போயிட்டு ரிலாக்ஸா வந்து அப்டி இருந்தது போயி எல்லாமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாறி ஆனது நல்லால்ல
ம்
ம் ம்
நா அத்தா திருப்பதிக்கும் டிஃப்ரெண்ட் வித்து திருத்தணி போயிருக்கீங்ளா
திருத்தணி போனது இல்ல
திருத்தனி எப்டின்னா முருகர பாக்கலா அந்த தள்றதெல்லா இருக்காது நல்லா நின்னு பாக்கலா நா அதுக ஒருக திருப்பதி போனே திருப்பதி போயிட்டு என்ன எப்டி இந்த மாறி பண்ணாயிங்களோ அந்த லட்டுக்கும் நிக்க வச்ச விடிய விடிய நிக்க வச்சாங்களோ அதோட திருப்பத்தி திருப்பதி ஏற கட்டிடே எனக்கு அந்த கடவுளே வேணான்டா அப்டின்ட்டு நா முருகரையே பாத்துகறே
அ ஆ
அதுக்கப்றோ திருத்தணி முருகன இங்க அடிக்கடி ஏனா திருத்தணி போவோ ம்
சே திருச்செந்தூர் போனது உண்மையிலே திருச்செந்தூர் போன லக்கோ என்னமோ தெரியல பாப்பாக்கு மொட்டைக்கிதா போயிருந்தோ ம் ம் எ நானு ஹஸ்பண்ட் எல்லா போயிருந்தோ வர்ச நிக்குது நூற்ரூபா டிக்கெட் எடுத்தாலு வர்ச நிக்குது ஃப்ரீதரிசனம் போட்டாலு அது அதுக்கு மேல நிக்குது இவர் ட்ட சொல்றே எப்டிப்பா பாக்க போறோ ரெண்டு பிள்ளைகளையு வச்சுட்டு நம்ம எப்டி போ போறோ அப்டின்னது இவர் சொன்னாரு இந்த கேண்டிகேப்ஸ் போவாங்கில்ல அந் த இதுல வயசானவங்க போறதுல நீ நம்ம நிப்போ நமக்குன்னு ஒரு லக்கு கிரு க்கு அப்படின்னு சொன்னாரு எப்போ உள்ள போக போக எப்டிய நம்ம மாட்டிக்குவோ எங்க கிட்ட ஆதார் கார்டு கிடையாது எங்கிட்ட ஒரு பெரியவங்களும். கிடையாத அ எதுவுமே கிடையாது எங்க கிட்ட
ரெண்டே பேர் நீங்க
நானு ஹஸ்பண்ட் பிள்ளைங்க மட்டு இருக்கோ ஆ இப்டியே போய்கிட்டே இருந்தோ வர் சையில நில்லு ஏதாவது ஒரு லக் இருக்கும் அதெல்லா முன்னாடி போயி ஒரு நூற்ரூபா குடுத்துனாலு உள்ள போய்க்குவோ நம்ம எவ்வளோ வெ எவ்ளோ நேரம் நம்ம நிக்கிறது
ம் ம்
அப்டி சொல்ட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தோ ஏதறச்சியா நா லைன் போயிட்டே இருந்துச்சோ முன்னாடி எப்பிடி ஒரு ஆளு எங்களுக்கு கிடைச்சாருன்னே தெர்ல ஒரு வயசான வருப்பா அவர் சிங்கிள் இத்தனைக்கும் அவர் ஃபேமில்லா கூட்டு ஆ ஃபேமில்லா யாருமே இல்ல ஆனா அவர் கைல ஆதார் கார்டு இருக்கு எல்லாமே இருக்கு
ஓக்கே
ஆ அ அவர்ட்ட என் வீட்டுக்காரு கேக்குறாரு இந்த மாறி நாங்க உங்க உங்க பேமிலியோட வந்தவங்க உங்க கூட வந்தவங்கன்னு நீங்க சொல்றீங்களான்னு கேட்டுருக்காரு ஆ ஓக்கே நா சொல்லிக்கிறேன்ப்பா எங்க என் கூடயே வாங்கன்டாரு
பரவால்ல எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்க
ஆ சேரின் ஆ அதுவு அந்த முருக விளாஸ் அந்த ஃபரண்ட்ல இருந்து போவாங்கில்ல
ஆமா
அந்த பேக் போயிருக்கீங்ளா திருச்செந்தூரு
போயிருக்கே சொல்லுங்க
ஆ அது அங்கிட்டு இருந்து வராம ஃப்ரண்ட்ல முருகர அப்டி ஸ்ரைட்டா நேராஅப்டியே பாத்துட்டே போற மாறி இருக் க்கும்ல்ல அந்த லைன்ல போனது அதுவுமே நீ வீட்டுக்காரு சொல்றாரு இந்த பக்கம் போறதே ரொம்ப லக்கு பேசாம அமைதியா மட்டு வந்துருங்க அப்டினாரு சேரிப்பா நானும் அமைதியாவே இருந்துக்கிறேன்னே அவர்ட்டையு நாங்க பேச்சு குடுத்துக்கல வர்றவர்டையு சொன்னே இந்த மாறி எங்களுக்கு வந்து சப்போர்ட் மட்டு பண்ணுங்கன்னவொன்னே போனோ நெருங்கி போயிட்டோ அந்த கேட் கிட்ட வரவு பிடிச்ட்டாங்க பா எங்கள
அ அ அப்றோ
அ அவரோட சேர்ந்து ஒரு ஆள் தா போணுமா இப்ப நா அவரோட சேர்ந்து நா போலா என் பிள்ளைங்க போலா என் வீட்டுக்கார் வர முடியாது